ஹலோ
ஹலோ
கேக்குதுங்கிளா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
சும்மா இருக்க நீங்க
நானும் சுமாத இருக்க சப்டாச்சா
ஆ சாப்பிட்டே நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நா சாப்டே
நீ ஸ்பஷல் இன்னைக்கு ஒன்னு ஸ்பெஷலு இல்ல நார்மலா சாம்பார் தா ரசம் பொரியியல் அவளோதா
சாம்பார
ஆமா
அப்பறம்
அ கால டிஃபன் பண்ண அ மதிய வந் ட்டு அதே சாம்பார் சாதோ பொரியல் ரசோ
ஓகே ஓகே நா சிக்கன்
நீங்க ஹிந்துவா இல்ல
ஹிந்துவா கிறிஸ்டியன் நானு
ஓகே ஓகே
யா
இல்ல இன்னிக்கி செவ்வக்கிழ மா அதனால கேட்ட
ஓ அதனால இல்ல இல்ல வீட்டுக்கு கெஸ்ட் எலாம் வந்திருந்தாங்களா
ஓ
சோ அதனால
கெஸ்ட் எல்லா போயிட்டாங்களா
இல்லல்ல இருக்காங்க
ம் ம் நீங்க ஒர்க் போறீங்கா ம்
நா காலேஜ்
ஃபஸ்ட் இயர தேர்ட் இயர இல்ல மிடிலா
பகிலால்ல
ஆ
நீங்க
ம் ம் நா ஜல்ல முடுச்சாச்சு
ம் ஓகே ஓகே நாங்க வந்து வால்பாற ஏரியக்கு வந்துருக்கோ டூரு
ஓ சேர் ஓ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருக்கீங்ளா இல்ல ஃபேமிலியா
ஃப்ரெண்ட்ஸ்கூட இப்பதா வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
ஆளல்லா எது இல்லயா
ஆ
ஆளல்லா எது இல்லயா
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாதா ஜாலியா இருக்கு
இல்லெல்ல உட்பி இல்லனா லவ்வர் யாரு இருக்கா
ஆ அதலா லீவு இருக்கு
ஆனா என்ஜாய் பண்ண முடியாது
ஆமா
நெஜமாவே சொல்லுங்க சுத்திப்பாக்கதா போனிங்ளா இல்ல சைட்டடிக் போனிங்ளா
இல்லெல்ல சுத்தி பாக்கதா போனோ வால் பாற இந்த டைம் சமையா இருக்குமுல்ல.
ஆமா ஆமா தெரியு தெரியு அது ஆள் கூட போன ஆள் கூட போன இன்னு நல்லாருந்துருக்கு
ஆள் கூட போய் என்ன பண்றது பசங்கூட போனாதா ஜாலியா இருக்கு
ஆள்கூட போனா கொஞ்சொ புருஞ்சுக்லா ஸ்பேஸ் கெடைக்கு அந்த எப்டி சொல்றது அந்த மிஸ்ட் வேற ரொம்ப நல்லாருக்குல்ல. சில்லுனு அந்த க்ளைமட்டு எதாது எதா கோவொ இருந்தா கூட கன்வின்ஸ் பண்ணிட்லா சீக்கிரமா
ஆஹ அது பாஸ் தவங் கூட போனா அதோட சூப்பரா இருக்கும் ஜாலியா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும்.
உங்களுக்கு அடிக்கடி சண்டையே வருமே.
ஏன்
இல்ல ஆள் கூட அடிக்கடி சண்டதா ஓடிட்டு இருக்கும்னு நெனக்கறன் கரெட்டா இல்ல.
அப்பல்லா இல்ல.
ஓ அண்டர்ஸ்டேண்ட் பண்ணிப்பாங்களா. அவுங்கதான் சண்ட போடுவாங்க நீங்க சண்ட போட மாட்டீங்க ஆ.
ஆ ஆமா.
ம் செரி. வீட்ல எல்லாம் தெரியுமா. நாங்க எங்கியு போல நாங்க வீட்லதான் இருக்.
டூரு எங்கேமே போனது இல்லையா.
டூர் போயிருக்க இப்போ வீட்ல இருக்கன் சொன்னேன். ஆ டூர் எதா போயிருக்கோம். வர்க் எல்லாம் போயிருக்கேன் கேரலா.
வர்க்கும் நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் ம் அதுக்கப்புறம் எனக்கு ஒடம்புசரிலாம போயிடுச்சிங்க பஸ்லேதான் இருந்தேன் எங்கியும் போவல அது ஒண்ணுதான் பாேன
ஒர்க் எல்லா எப்படி நல்லா இருந்துச்சா ஃபேமிலி ட்ரிப்பா ஒர்க்கால.
ம் ஆமா.
ஆ
ஃபேமிலி கூட தான் போனோம் இந்த பசங்க எல்லாம் சம்மர் லீவ் விட்டு இருந்தாங்க இல்ல இப் இப்போ இல்ல ம் ஒன் இயர் நேர ஆயிச்சி இந்த சம்மர்ல போனதா.
ம்.
அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாம் போயிருக்க பேங்களூர் சைடும் நறையா சுத்தி பாத்துருக்கன்
பேங்களூரும் நல்லா இருக்கும்.
நந்தி ஹில்சு இந்த சைட் போய்ருக்கேன்
அப்ப நாங்க இப்பதான் ரீசண்டா பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம்.
பாண்டிச்சேரிலா போய்ருக்கன்
போயிட்டீங்களா என்ன ஜாலியா இருந்துச். ட
ஃபேமிலி கூட சும்மா இன்னா ஜாலிய இருக்கும் அவ்ளோவா ப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல போனா ஊட்டி போயிருக்கேன். ஊட்டி கொடைக்கானல் டெம் புள்
நாங்களாம் டீ குடிக்கவே ஊட்டி தான் போவோம் ஹலோ
நீங்க ஃபர்ஸ்ட்
ஓ
ஆ நாங்க பொண்ணுங்க போக முடி அ பி அவ்ளே தான் அடிச்சு தொரத்திருவாங்க
ம் உங்க வீட்ல அடிச்சு தொர
ஆமா நான் மேரிட் இல்ல
சேரி உங்களுக்கு என்ன நல்லா குக் பண்ண தெரியும்
க்கு என் சொல்ல போனா மீடியமா தான் குக் பண்ணுவேன் அவ்வளவா எதுவும் வராது இப்பதான் கத்துட்டு இருக்கேன் சிம்பிளான ஐட்டம் ஆ ஹா இல்ல இ அப்டி எல்லா இல்ல இந்த புளியோதரை அதுக்கப்றோ லெமன் ரைஸ்சு வெஜிடபிள் ரைஸ் அதெல்லாம் செய்ய தெரியும் டொமேட்டோ ரைஸ் அந்த மாரி ஆ பிரியாணி அவ்ளோ டேஸ்ட்ல்லா வராது ஏதாது ஒரு
எ பு புளி சாப்பாடு மாரி இருக்குமா பிரியாணி செஞ்சிங்கன்னா
அப்டிலாம் இருக்காது தக்காளி சாதம் மாரி இருக்கும்
யூடீயூப் வந்து ஆயிர வீடியோ போடுறங்க எதாச்சும் பாத்து சமைக்க வேண்டியதுதானா
நீங்க வேணா எனக்கு சொல்லி் குடுங்க சமைக்குறேன்
எனக்கு சாப்பிடதான் தெரியும் சமைக்கலான் தெரியாது
ம் வெஜிடேரியன் நல்லா பண் வெஜிடேரியன் பண்ணுவேன் நல்லா ம்
ம்
ம் ம் இந்த கூட்டு பொரியல் ரெச அப்றோ பாயசம் அப்பளம் வட
னா
இந்த மாதிரி பண்ணுவேன்
அவியல் எல்லா காய்கறியும் போட்டு பண்ணுவாங்கல்ல அவியல்
ம் ம் இல்ல இல்ல ஓரளவுக்கு பண்ணுவேன் டேஸ்டு அது எப்டி வரும்ன்னு தெரியல உங்க அளவுக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு மாரி செய்வாங்கல்ல
ம் பாவம் உங்க வீட்டுல எப்டிதா சாப்பிடுறாங்களோ
வேற ஒன்னு பண்ண முடியாது படிக்கிறங்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியு கிச்சன் பக்கமே போனது இல்ல நானே இங்க வந்து இதெல்லா தெரியாது சம சமச்சு குடுத்தா சமச்சு குடுத்தா சாப்பிடுவே
நா ஆஃப்பாய்ல் ஆம்லேட்லா போடுவே
ஆ அதெல்லா எல்லாருமே தா ஓடுவாங்க
அதுக்கு கொழந்தையே போடுவாங்களா சுடுதினி வைப்பே
ம் அது வந்து சேன்னே எங்க வீட்டுகார்ரு ம் வேற லெவல்ல சமைப்பாரு சமிர்க் இல்ல இல்ல சமிர் அவுரு சிங்கிளாவே எங்க ஹஸ்பண்ட் வந்து டிரைவரு
ஆ ஓகே
அவரே சமைச்சு சாப்ட்டு பழக்கோ அதனால நா பண்றத விட அ நா எப்படின்னா இந்த குட்டி குட்டி வேலை வெஜிடபிள்ஸ் கட் பண்றது பாத்ரம் கழுவுறது அந்த மாரி அ அவங்க வன்ட்டா அவங்க அம்மா அப்பா அவுங்க எல்லா வந்தாங்கன்னா ஆ அ சரி அப்பா இல்ல இல்ல இல்ல வீட்டுலதா இருக்கே நா ஆக்சுவலா நர்ஸ்சு
நர்சா
ம் எனக் குட்டி பையன் இருக்கா இப்போ டோ ஷிப்ட்டு நைட் ஷிப்ட்டு போ முடியாது
ஆ என் என் இது பிஎஸ்சி நர்சிங்கா சும்மா நார்மலா
இல்ல இல்ல டிப்ளோமா நர்ஸ் சார்
டிப்ளோமே நர்சிங்கா ஓகே ஓகே
அதுக்குள்ள சேரி பேபி ஃபாம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலது அப்படியே போல கன்னியூ பண்ல படிச்சிருந்தா படிச்சிருக்லா ம் என் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாரு என்ன குட்டி பையன விட்டுட்ட போய் ஒர்க் போனோ அதெல்லா தேவ இல்ல
இப்ப ஊசியிலா போடுவீங்க எல்லாத்துக்கு
ம் ஊசி போடுவே பிளட் எடுப்பே ஆ இந்த டி ம் பல்ஸ் செக் பண்றது ஐ வி போட்றது இந்த ஆப்ரேஷன்
பேசாம ஒரு பேசாம ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருங்க க்ளினிக் வீட்டு பக்கத்துல
அந்த மாரி அதுக்கல்லா நெறைய செலவாகு லைசன்ஸ் எடுக்கணு சம்திங் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு மேல வேணு அது வந்தா வருவாங்க அப்பதா ஒருத்தர் ரெண்டு பேரு அத வச்சு என்ன பண்ண முடியு அஞ்சு லட்ச
மாத்தி போட்டீங்கனா அவ்ளதா
இல்லெல்லனு பேசிக் தெரியுங்க ஏன் பேசிக் தெரியு மத்தது வந்து தெரியாது ஏனா இந்த டிஸ்கிரிப்ஷன் குடுத்தாங்கன்னா எவ்ளோ மெடிசன்னு என்ன போட்ணு
அதுலா எனக்கே தெரியு தலவலிக்கு வந்து விக்ஸ் அக்ஸன் ஃபை ஹன்ரடு போட்னு
அந்த மாதிரி சொல்லல டேப்லெட் சொல்லல அ நா வந் து மெடிசின் மருந்து சொல்லிட்ருக்க இந்த இன்ஜெக்ஷன்ல
ஆமா இந்த பா பாம்புலந்து பாம்லெந்து வெ ச எடுப்பாங்க அதுலா ஒரு மருந்துன்ரு ப்பாங்க உண்மயா
அதுலா சும்மா பொய்யி பாம்பே வெஷொ அதுலெ ந்து எடுப்பாங்களா
அப்ப எதோ அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு எதோ வெதைலந்துல்லா எடுப்பாங்க அதெல்லா மெடிசனா
உ வதையில இருந்து எடுக்கறிறது அதெல்லா எ ரீசன்னு பாம்புல இருந்து எடுக்கறது பொய் விதையில இருந்து எடுக்கறது இருக்கு ம் என்னதிந்த என்னது அனகொண்டா படம் பாத்துட்டு சொல்றீங்ளா?
ம் இசசா சரியாதா சொல்லிருக்காங்கல்ல இந்த பாம்பெல்லா புடுச்சு வெசத்த எடுத்துட்டு போய்
இல்லெல்ல அந்த இந்த சார பாம்பு இருக்கு பாத்தீங்ளா அதுல அதுலெந்து வேணுன்னா அந்த தோல் உரிச்சு உள்ள வெண்ண மாதிரி ஒருன்னு வரு அந்த மினு மினுன் இரு அது வந்துட்டு க கை கால் வலி இந்த ஜவ்வு இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்ட எல்லா கை கால் இழத்துக்குறது அந்த மாரி இருக்கறவங்களுக்கு வந் டு அது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா யூஸ் ஆகுது சார பாம்புல மட்டு தா இருக்கு அது வேற பாம்புல எல்லா எதுவு இருக்காது
ஓ சேரி சேரி
அது வந்துட்டு ம் யூஸ் பண்றாங்க அது ஒரு பாம்புலே வந்துட்டு கொஞ்ச ஒரு குட்டியுண்டு வரு ஒரு பத்து பாம்பு அந்த மாரி சேர்ந்தாதா அட்லீஸ்ட் ஒரு குட்டி அந்த நெய் பாக்கெட் அவ்வளவு அது வரு
ஆ அப்பனா அதெல்லா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு
ம் ஆமா ம் ஆ இந்த இன்ஜெக்ஷன் இல்ல இந்த நாட்டு மருந்து கடையில வைப்பாங்க
ஓ அப்படியா நீ எது பெஸ்டுங்கற நாட் நாட்டு மருந்து பெஸ்ட்டா இல்லட்டி இது பெஸ்ட்டா
ம் இங்கிலிஷ் மெடிசன் வந் தி ஆம் ஃபஸ்ட் எல்லா நா த்து இப்போ வன்டு எல்லாரு கெமிக்கல் ஆயிச்சுல அப்பெல்லா கெமிக்கலே கிடையாது அது இப்போந் இது எல்லாத்துமே
நாட்டு மருந்துனா ஸ்லோவா ஸ்லோ சேரியா ஆவும் ஆனா நல்லாயிரு இதுனா டக்
ஆனா நாட்டு இல்ல இல்ல நாட்டு மருந்துனா எப்டி சோ ட்ரை பண்றது அப்டின்னா இன்னைக்கு ஃபீவரா இன்னைக்கே போயிட்டு ட்ரை பண்ணலாம்
ஆ
ஹலோ
ஆ சொல்லுங்க
இன்னைக்கு ஃபீவரு அப்டின்னா இன்னிக்கே ட்ரை பண்லா
ஓ
அந்த மாரி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப யூஸ் ஆகு நம்மளுக்கு
சரி ஓகே சரி ஓகே பாய்
ம் ஓகே பாய்
ஆ ஓகே